ஹலோ ம் சொல்லுங்க
ஹலோ வணக்கம்
ஹலோ
வணக்கம்
வணக்கம் வணக்கம்
ம் நன்றாக இருக்குறீகளா
நன்றாக இருக்கிறேன்
ஒரே சத்தமாக இருக்கிறது
இந்தோ ஸ் இங்க குறிப்பிட்ட நபர்கள் கத்தி கொண்டுருக்கிறார்கள்
ஓகே ம்
ம்
சாப்டாச்சுங்களா
சேரி எ சாப் ஆ சாப்ட்டே
ஓகேங்க இல்லங்க சாப்டணு இனிமே தா
சேரிங்க சேரிங்க இன்னைக்கி என்ன டாபிக் பேசலாம்
இன்னைக்கி வந்து பயணங்கள்
ம்
பயணங்கள் பத்தி பேசணு
ஓகே ஓகே பேசலா
ம் நா பேசவா இல்ல நீங்க பேசுறீங்களா
நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க
நா பேசவா செரி ஓகே ம் உங்களுக்கு பயணம் பண்றதுனா ரொம்ப புடிக்குமா
ஆ புடிக்கு உங்களுக்கு எந்த மாரி எடங்களுக்கு போக புடிக்கு
எனக்கா யாருமே இல்லாத தூரத்துல தனியா ஒரு குட்டி தீவு அந்த தீவுல நா மட்டுதா இருக்கணு அனா பட் யாருமே இருக்க கூடாது அந்த மாரி எடேன்னா எனக்கு ரொம்ப புடிக்கு உங்களுக்கு
எனக்கு வந்து மலைப்பகுதி கடற்கரை இயற்கை நிறைந்த இடங்களுக்கு போக புடிக்கு
ஓ அப்டிங்களா நம்பளா அப்டில்லல நம்ப ஒரு ட்ராவலர் புரியுதுங்களா நா தனியா எங்க வேணா எனக்கு பயணோ பண்றதுன்னா டிராவல் பண்றதுன்னா ரொம்ப புடிக்கு எனக்கு எப்ப தோணுதோ அப்ப எனக்கு நா போயிட்டே இருப்பே சப்போஸ் நா டிப்ரஷன் இருந்தாலோ மனசு கஷ்டமா இருந்தாலோ நா மாட்டு ட்ராவல் பண்ணிட்டேருப்பே
அங்க அமைதியா இருக்கு அப்பறமா மன அழுத்தலா கொறையு நாங்கலா போனா
ஆமா ஆமாங்க ஆமா ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க அதுனால பயணம் பண்றது டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப புடிக்கு லாஸ்ட் டைமு கூட நானு ஆமா போயிருக்கே லாஸ்ட் டைம் கூட அந்தமான் போனே அந்தமானுக் போயிட்டு அங்க சொந்தமான
அங்க என்னென்ன பாத்தீங்க
ம் அங்க எப்டி சொல்றதுனா ஒரு கு அந்தமான்ல குட்டித் தீவு ஒன்னு இருக்கு ஐ மீன் அந்தமான்லந்து ஒரு நூத்தி நூத்தம்பது கிலோமீட்ரு தள்ளி ஒரு சின்ன தீவு அந்த தீவுல வந்து இந்த பார்க்கு ஜூ கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆ கேள்விப்பட்டு இருக்குறே
அந்த மாரி ஜூ ஒன்னு இருக்கு அந்த ஜூவுல சிங்கோ புலி கரடி இந்த மாரி அனி அனிமல்ஸ்லா இருக்கு அந்த அனிமல்ஸ்லா போயிட்டு ரசிப்பே பாப்பே நல்லாருக்கு அப்றோ அங்க இந்த ஃபிஷ் மீனுன் சொல்லுவாங்க தண்ணிக்குள்ளலா போவு வரு அந்த மாரி மீ மீனுக்காகவே ஒரு தனி பிளான்ட் ஒன்னு இருக்கு அங்க ப தீவு மாரி அந்த மீன் தீவுல வந்து மீன் எல்லாமே எல்லா மீனு இருக்கு எனக்கு அங்க போயிட்டு அந்த மாரி எடத்துலா போயிட்டு எஸ்போஸ் பண்ண கூட ரொம்ப புடிக்கு
நீங்க வீட்ல மீன் வளக்குறீங்ளா
ம் இருக்கு வீட்லியு இருக்கு
இன்னானா மீன் வளக்குறீங்க
கோல்டு ஃபிஷ் டைமண்ட்ஸ் டைமண்ட் ஃபிஷ் ஷார்க் அப்பறோ வந்
ம்
குட்டி குட்டியா நெத்திலி மீனு இதுலா வளக்குறோ அப்பறோ ம்
அதுக்கு என்ன தீவனோ போடுவிங்க
அதுக்கு ஃபுட்டு இருக்கு தனியா மீனுக்காக ஒரு ஃபுட்டுல்லா இருக்கு அந்த ஃபுட்டு போடுவோ
ஆ அது வந்து என்னன் டைம்லா போடுவிங்க நீங்க
ம் மார்னிங் ஈவ்னிங் ஆஃப்டர்நூன் அந்த மாரி டைம்லலா போடுவோ உங்குளுக்கு நீங்க
நான் மீன் வளக்கர்து இல்லங்க
யா எதாச்சு மாடு கீடு எதாச்சு வளக்குறீங்ளா
ஆ மாடு வளக்குறோ
ஓகே ஓகே
ம் சேரி நீங்க ஆ ட்ரிப்புல்லா போனா இன்னன்னா பொருள்லா எத்துன் போவீங்க
ம் டிரஸ்ஸு
ம்
ஃபேன்ட்டு ஷூஸ் நா இந்த மாரி ஏன் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ல எத்ன்னு போவ ஒரு பேக்ல அந்த பேக்ல எல்லாமே இருக்கும் பிளஸ் மெடிசன்ல்லா இருக்கும் இதெல்லா எடுத்துட்டு போவ
ம் சரி நீங்க ஃபியூச்சர்ல எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு நீ ஆசப்பட்றீங்க
நானா தாய்லேண்டு
தாய்லண்டா
ஆமா
ஓஹோ
மை இங்க தா பக்கதா ஒரு ரண்டாயிரத்தி இரநூறு கிலோ மீட்டர் தள்ளி
ஓ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் உங்களுக்கு பக்கமா
ம் ஆமா ஆமாங்க எனக்கு தாய் தாய்லான்ட்லா ரொம்ப புடிக்கும் ஐ லைக்கிட் தாய்லான்ட்
ம்
ஆஃபீஸ் அங்க உங்களுக்கு தேவையான அனைத் த்துமே இருக்கு எல்லாமே இருக்கு
எல்லாமேன்னா எனக்கு புரில
எல்லாமே இருக்கு ஏட்டூ ஜட்டு
ம்
ம் தாய்லாண்ட் மசாஜிக்கு ஃபேமஸ் தாய் மசாஜ் ம் தாய் மசாஜ்க்கு ஃபேமஸ் தாய்லேண்ட்
ஓ இப்ப நம்ம வந்து ட்ரிப்பு போனா அதுல வந்து நம்ளுக்கு என்னல்லா நன்ம கெடைக்கு
நன்மை கெடைக்குமா நிம்மதி கடக்கும்
ம்
ஆ யாரு நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க போன் சுவிட்ச் ஆப் பண்ணிட்டா ஆ எந்த சனியனு நம்மள வந்து டாச்சர் பண்ணாது நிம்மதியா இருக்கலா லைஃப் என்ஜாய் பண்ணலா தனியா போய் ட்ரிப் எல்லா போனா அது பசங்களோட போனா சொல்லவே தேவையில்ல இன்னு நல்லா இருக்கு பயங்கரமா அது ஃபேமிலி எல்லா
உங்களுக்கு தனியா போரத் புடிக்குமா இல் உங்களுக்கு தனியா போக புடிக்குமா இல்ல ஃபேமிலியோட போக பிடிக்குமா
தனியா போறதுக்கு புடிக்கும் ஏன்னா தனியாவே இருந்து பழகிட்டுனா அதுனால தனியா போறத்துக்கு தா புடிக்குது இப்பல்லா
ம்
தனியா இருக்கற்தே பெட்ருல்ல
நீங்க இது வரைக்கும் என்னன்ன ட்ரிப்புல்லா ஊருக் எந்த ட்ரிப்புக்குல்லாம் ஆ எந்த ஊருக்குலா ட்ரிப்புக் போயிருக்கிறீங்க
அது கணக்கு இல்ல எங்கெங்கயோ போயிருக்கோ கேர்ளாக் போயிருக்
ஆ அந்த எடம் சொல்லுங்க போதும் ம் கேர்ளால எந்த எடம்
கேர்ளாவ்ல போயிருக்கே அது ஒரு ஊருக் போயிட்டு ரிட்ன்னு வந்துட்ட அப்றோ ஊட்டிக் போய்ருக்க கோயம்புத்தூருக் போயிருக்க
ஊட்டில என்னல்லா பாத்தீங்க நீங்க
ஊட்டிலியா மல பாத்த அப்புறோ பாம்மா ஸ்னோ ஸ்னோ கேள்விப்பட்டு இருக்கீங்களா பனி ஸ்னோ பொலியுமே அ ஆ ம் அதெல்லா பாத் திருக்க ரிவர் பாத் ருக்க அ ரிவில்ல மீன்னு பாத்திருக்க அந்த ரிவில் மேல போட்டு பாத்திருக் ஏன் போட்டு மேல இந்த ஆளுங்க அந்த போட் ஓட்டின் போற்த பாத்திருக்க கப்புள்ஸ் பாத்திருக்க
ப்ரோ நீங்க வந்து போட்ல போயிருக்கிறீங்ளா
ம் போயிருக்க
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக் எப்டி இருந்துச்சு
கொஞ்சோ சுமாராதா இருந்துச்சு
ஏன் உங்களுக் புடிக்லியா
புடிக்கலா இல்ல பசங்களோட போனா என்ஜாய்மெண்ட் இருந்ச்சு ஆனா அங்கங்க வந் எல்லா கப்புள்ஸ் கப்புள்ஸ்ல்லா இருந்தாங்ளா அது பாக்கறப்ப இன்னு கொஞ்சோ காண்டா இருந்துச்சு அவ்ள்தா மத்த படி வேற ஒன்னு இல்ல பட்டு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தா நல்லாதா இருந்துச்சு ம் நீங்க உங்களுக்கு
நா எங்கயு போனதில்ல
ஏன் எதுக்கு போலால போயிட்டு லைஃப் என்ஜாய் பண்லால
எனக்கு தெர்யாத் புடிக்காது
ம்
என் என்னா எனக்கு வந்து எங்க போற்துன் தெர்லயா
ம்
அதனால் நா போவ் மாட்ட
ஓ அப்படிங்களா ஓகே ஓகே
ஆமா
பாருங்க லைஃப் என்ஜாய் பண்ணுங்க டிராவல் பண்ணுங்க ட்ராவல் பண்ணி லைஃப்ஸ் கத்துக்குங்க யார் யாரு எப்டி பட்டவங்க எந்த ஏதுன் சொல்ட்டு உங்களுக்கு தெரியுல நைட் டிராவல் பண்ணா
ம் ம் அ
அவரு
நீங்க ஆ இது ட்ரிப்பு போறப்ப ஆதார் கார்டு அதெல்லா எடுத்துட்டு போவீங்ளா
ம் ஆதார் கார்டு எடுத்துட்டு போவே பான் கார்டு எடுத்துட்டு போவே ஓட்டர் ஐ டி எடுத்துட்டு போவே லைசன்ஸ் எ எத்துட்டு போவே ஆர் சி புக் எடுத்துட்டு போவே நம்மளோட செக்யூரிட்டி நம்மளோட இதுக்கு எடுத்துட்டு போவே எல்லோஸ்
சேரி நம்ம இன்னிக்கி ரொம்ப நேரோ பேசிட்டோ அடுத்த கால்ல நம்ம பேசலாமா
ம் சேரி ஓகேங்க ம் பாய் மீட் டூ
மீட் யூ
ம் டேக் கேர்